ஹலோ ப்ரோ கேட்குதுங்ளா ஆ கேட்குதுங்ளா
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்
ஆ அதா ப்ரோ கடன் இல்லாத வா இது நம்ம எப்டி சொல்றதுனா அடுத்த வேல சாப்பாடு சாப்புட்லனா கூட பரவால்ல நிம்மதியா தூங்கிட்லா ஆனா கடன் இல்லாம தூங்குறதுதா பெரிய விஷ்யோ அப்டின்றாங்கல்ல அந்த மாரிதா
வர்றது சில பேருக்கு வந்து அது இல்லாம எல்லா இ எம் ஐ எல்லாம கிளியரா ஆன ஃபிஃப்டீன்த்துக்கு அப்பறொ அடுத்த ஃபிஃப்டின் டேஸ் சொல்றது எப்டி
ஆ அந்த மாரிதா இருக்கு
அ
இந்த இப்ப இன்னிக் காலைல எனக்கு இப்ப எனக்கு காலைல சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு இன்னக்கி அஞ்சா தேதி இன்னக்கி சேலரி டே எனக்கு ஏ சி இ எம் ஐ பைக்கு இ எம் ஐ வீட்டுக்காசு அம்ச்சது இதெல்லா போக ரூம் ரெண்ட்டு இதெல்லா போக இன்னு ஃபைவ் தௌசண்ணே என்னவோதா இருக்கு நா அடுத்து இருவத்த அஞ்சு நாள் ஓட்டணு இந்த இ ஐயாயிரத்த வச்சு
அடுத்த நாள் தா ஒரு இந்த இருக்கிற இது பேலன்ஸு
அந்த மார்தா போய்ட்டு இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்ட்ரு வந்து எம் பி பி எஸ் முடிச்சுட்டு எம் டி மெடிசன் முடிச்சுட்டு அதுக்கப்பறோ நெப்ரோ படிச்சிருக்காரு கிட்டத்தட்ட மூன்ற கோட்ரூவா கடன்னு அவ்ரு படிச்சது பதினோரு வர்ஷோ இப்ப நாலு லட்ச ரூவா சம்பள வாங்கறாரு ஆனா கடன கட்டி முடிக்க முடியில
ப்ரோ உங்க நீங்க ஏதோ காத்து அடிக்குது நீங்க பேசுமோது ஹலோ
ஆ இப்ப கேக்
ஆ இல்லைய காத்து அடிச்சக்கிட்டே இருக்கு பேசுறது போல்டா ஒன்னு கேக்கல
இப்ப பரவால்லயா
ஆ இப்ப பரவால்ல இப்ப கரக்டா இருக்கு
ஆ செரி
ம் அதுதா அந்த மாரி அவ்ரு நாலு கோடி ருவாகிட்ட கடன வச்சுக்கிட்டு மூன்றலட்சருவா நாலு லட்ச ருவா சம்பள வாங்குறாரு ஆனாலு அவ்ரல கட்டி முடிக்க முடியில எனக்கு தெரிஞ் அது ஒரு வர்ஷமா கட்டினுக்கிறாரு
ஹ பட் அ அதா அந்த இதுக்கு அ ஒர்த்தான சேலரி கெடைச்சிருது பட்
சேல்ரி கெடைக்குது சேல்ரி வச்சு என்ன பண்றது ச சம்பளத்த மட்டு வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதே அவ்ரு இப்ப நிம்மதியா இருக் காறனு கெட்ட நிம்மதியா இல்லே ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தாது இன்னொரு ஹாஸ் புட்டல் பாக்குணு இன்னொரு ஹாஸ்புட்டல் பாக்குணு
ஆமா திடீர்னு வேல வேற ஏதோன்னு வேல போய்டுது ஏதோ இதயிடுச்சுன்னா அது கட்ட முடிய ஒன் மந்த்த் ஆ கேப்பு வந்தாலே முடிஞ்சு போய்ச்சு
இப்போ அவ்ருக்கு பி பி சுகர் வந்துருச்சி அது ரெண்டுத்துக்கு மாத்திர எடுத்துக்கிட்டு இருக்காரு
ஓகே
இந்த ப்ரெஷ்சர்ல
ஏ அப்போ ம் உங்க டையத்தலயே நல்ல ஒரு இந்த வெளிய போறதுக்குல்ல அப்ராடு போறதுக்குல்லா வெளியே இருந்துச்ச அப்ப அது எதுவு சூஸ் பண்லியா நீங்க
யாரு நானா இல்ல இல்ல நா இப்பதிக்கி அத பத்தி யோசிக்கில
இல்ல ஐ மீன் நீட்டு முடிச்சப்பறமே வந்து வெளிய படி எம் பி
இல்ல இல்ல அதுவுமே அதா ப்ரோ அ அதுவுமே நம்மோ இது பண்ணோல்ல வர்ஷத்துக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நம்ம கட் டுனுல்ல எல்லாமே பண தானே
பட் ஆனா அது பெனிபிட் இருக்குல்ல அதுல ஏன்னா அதுல வந்து கம்மி இ இன்வெஸ்மென்
அதெல்லா நீங்க அ ப்டில்லா நீங்க நெனைக்கவே கூடாது பாரின் போய் படிச்சவங்க எத்தன பேர் வந்து இங்க டாக்ட்ர இருக்குறாங்க சொல்லுங்க
அப்டி பாத்தா எதுலி எல்லாத்துலயுமே ஒரு மைனஸ் இருக்கல ப்ரோ இங்கு படிச்சாலு அதல்லாதா எங்கி ம்
இப்ப நீங்க வந்து அ வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கலா எ பி பி எஸ்ஸு கொறைந்த கொறைஞ்ச பணத்த துல படிக்கலா ஆறு வருஷோ படுச்சு முடிக்கலா அங்கயே தா வேல செய்யணு இங்க வரணும்னா எஃப் எம் சி ஜினு ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணு தெரியுல்ல இப்ப லாஸ்ட் டு வருஷோ முப்பத்தி ஓராயிரம் பேர் என்னவோ எழுதிருக்காங்க ஆ வெறு ஆயரத்தி நூறு பேரு பாசு
தெரியு கேள்வி பட்டே
ம் அந்த மாரி நெலைமைல போயிட்ருக்கு ஏனா அவங்களோட சிலபஸ் வேற நம்மளோட இன்டியன் கண்ட்ரி சிலபஸ் வேற அவுங்க யூஸ் பண்ற மருந்து வேற நம்ம யூஸ் பண் அவங்கல்லா ஒரிஜின அதாவது தரமானது ஒரிஜினல் அதாவது எவெ கண்டுபுடிச்சானோ அவங்கிட்ட இருக்கிற பேட் டன் ரைட் ஒரிஜினல் மாலிக்கியூல் தா மட்டுந்தா யூஸ் பண்ணுவானே உபயோகப்படுத்துவா ஆனா நம்ம நம்ம இதுல வந்து என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலா அந்த மாரி நெலமைல தா இப்போ மருத்துவத்துறைல்லா
பட் ஆனா அதா இருக்குற சொல்றே ஆப்ஷன்ஸ் இப்ப வந்து இப்ப இங்க வந்து எல்லா நீட்டு வந்து ஒரு இ இயர்லி ஒரு லேக்ஸ் மந்த் நம்ம இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆய்ர லட்ச பேர் எழுதுறாங்கன்னா எல்லாருக்கு சீட் கெடைக்குறது இல்லயே
ஆமா எனக்கு தெருஞ்சவங்களா இதுல போயிட்டு வெளிய ஆ வெளிநாடு அந்த ஊர் பேர் சொல்லல அந்த ஊர்ல போய் படுச்சுட்டு ஆறு வருஷோ முடுச்சாரு இத்தனைக்கு நம்ம தமிழ்நாட்ல அவர் டாப்பரு இங்க கவர்மண்ட் காலேஜ் கெடைக்கல அரசு மருத்துவக் கல்லூரில அவருக்கு எடோ கெடைக்கல வெளிநாட்டுக்கு போனாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அ டாக்டர் படுச்சாரு ஆறு வருஷ் வேல செஞ்சாரு ஒ மாசத்துக்கு மூணு லட்சரூவாயோ என்னவோ குடுத்தாங்க அங்க சேல்ரியே சரி நம்ம ஊர் சைடு போயில்லான்னு எஃப் எம் சி ஜி ஒம்போது வருஷமா எழுதின்னுக்குறாரு ஊருக்கு வந்துட்டு
பட் அங்கயே இருந்துருக்கலால ஏனா சா இப்ப எங்க பாத்தாலு
அவரு ஏஜ் ஆகுதுல்ல இங்க வரணு அப்பா அம்மாவ பாக்கணு கல்யாணோ பண்ணணு இன்னு எவ்ளோ இருக்குல்ல அங்கயே ஓட்டிற முடியாது அவரு படிக்கலான் போயிதான போனாரு ஒம்போது வருஷமா எக்ஸாம் எழுதினுக்குறாரு இன்னமும் வரைக்கு பாஸ் பண்ண முடியல அடுத்து இன்னு ஒன்ற வருஷோ மோதா என்னவோதா அவருக்கு டைமு மொத்தமா பத்து வருஷோ தா எழுத முடியு மேக்சிம்மாவே அந்த எக்ஸாமுன் நெனைக்கிறே
மீன் டைம்ல என்ன பண்றாரு இப்போ அவரு
இப்போ இப்போ வந்து என்ன மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு
வேற கோர்சு அலை
ஆமா ஆ அலைன் கோர்ஸ் படிக்கல ம எல்லா ஸ்டூடண்ட் தெரியுல்ல அவரு டாக்ட்ரு பட் ஆனா அவர டாக்ட்ருன்னு அவரு உக்காந்து தனியா ஹாஸ்பிட்டலு கிளினிக்கோ பாக்க முடியாது அந்த ஒரு ஆ ஆத்தர்சேஷன் நம்மோ தமிழ்நாடு அரசு குடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ குடுக்க மாட்டாங்க
சர்
அதுனால நம்மள மாரி ஒரு நர்ஸாவோ ஒரு ஒரு என்ன மாரி ரி ஒரு ஃபிஷிஷியன அசிஸ்டன்டாவோ அந்த மாரி ஒர்க் பண்ணுவாங்க
ஓகே டன்
ஏனா ஒரு ஒரு வெளிநாட்டுல ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு இதுவ் அதாவது ஒரு ஒரு இதுக் கோ ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு தனியான சப்ஜெக்ட் மாரி இருக்கு ஒரு ஒரு நாட்டுக்கு பேட்டன்ன்றது தனி ஒரு சில நாட்லல்லா உள்ள என்ன பண்றான்டு வெளிய தெரிவே தெரியாது ஆனா அவன் கண்டுபுடிக்க எதா மருந்து அவன் கண்டுபிடிக்கிறது தா வந்து ஆ இது சோ அந்த மாரி இருக்குற நாட்டுலலா நம் போய் படிச்சோனா நம்ம வெளிய வரும்போ நம்ம இந்தியால என்ன இருக்குதுனே தெரியாது
கரெக்ட் தா
இந்த நெலைமையில தா போயினு இருக்குது இன்னைக்கு இருக்கிற மருத்துவ துறை லா
இந்த காலேஜ்ல சோ ஏங்க எங்க படிச்சுங்க காலேஜ் எல்லா எந்த ஒவ்வொரு உங்க கூட படிச்சவங்கல்லா இப்போ எல்லாருமே எப்டி என்ன ப்ரொஃபஷன்
ஆ ம் எங்கூட படிச்சவுங்க என் பேச்சுல ஒரு தொண்ணூறு பேரு
ஓகே
ஆம் எல்லா ஒரு முப்பது நாப் பது பேர் வந்து அ ம இந்த மெடிக் கல் ஃபீல்லேயே இருக்குறாங்க ஒரு அம்பது அறுவது பேர் ஐடி ஃபீல்டு மெடிக்கல்ல ஐ டி ஃபீல்டு போய்ட்டாங்க மெடிக்கல் கோடிங்ன் சொல்லுவாங்க அந்த மாரி ஃபீல்டு
ஆமாமா
அ ஒரு ஸ்
அது வந்து ரொம்ப பேருக்கு தெரியுதில்ல லாஸ்ட்டா இந்த ஃபைவ் இயர்ஸ் ஆ லாஸ்ட்டு டூ டு த்ரீ இயர்ஸ் அந்த மெடிக்கல் கோடிங் பத்தில்லா யாருக்கு அப்ப முன்னாடி தெர்ல இப்ப வந்து அது கொஞ்ச கொஞ்ச எல்லாருக்கு தெரியுது இன்ஜினியரிங் அ ஆமா
ந்த அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கு மெடிக்கல் கோடிங் நம்ம இந்தியாலே கெடையாது இப்பவு மே நம்ம பண்ற மெடிக்கல் கோடிங் நம்ம இண்டியாக்கு கெடையாது ஆ வெளிநாட்டுக்கு தா நம்ம பண்ணி குடுத்துட்ருக்குறோ வெளிநாட்ல நடக்குற ஆப்ரேஷனோ வெளிநாட்ல நடக்கற இதுவுக்கோ தா நம்ம கோட் பண்ணி குடுத்துட்ருக்கோ
ஆமா
இண்டியால நமக்கு அந்த மெடிக்கல் கோடிங் யூஸ் ஆகாது சோ இப்ப வந்து என்னனா அங்க ஒர்க் ப்ரஷர் அதிகோ அங்க ஒர்க் அவ்ளோ ஒர்க்லோடு இருக்குது அத பிரிச்சு வந்து நம்ம நாட்டுக்கு குடுக்குறா நீங்க வேல செஞ்சு குடுங்க அப்டின்ட்டு
அம்
அம்மா
இப்ப அட்லீஸ்ட் இப்போது அ இப்ப வந்து ப்ரொஃபஷன்ஸ் வந்து கொஞ்ச எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அதுனால எல்லாருக்கு அட்லீஸ்ட்
தெரியிது ஆமா இல்ல என்னனா அங்க ஒ அந்த எவி அதாது அங்க வேல அதிகமாயிடுச்சி வேல செய்யிறதுக்கு ஆளில்ல அதனால வந்து இன்னா பண் ட்டா இங்க ஒரு ஒரு கம்பெனிய ஓபன் பண்ணி நீங்க வந்து வேலய பிரிச்சு எனக்கு செஞ்சு குடுங்க நா வந்து ஓங்குளுக் கு மாச சம்பளம் குடுத்தர்றன்ற மார்தா இப்பதிக்கி போயிட்ருக்கு இன்னு கொஞ்ச நாள்ல அந்த ஏஐ தொழில்நுட்போ வந்துருச்சுனா அதுவும் அதுவுமே பிரச்சனதா
ஆமா இப்ப அதுக்கான ரெக்கொர்மெண்டஸா இல்ல எப்பிடி இந்த மார்க்கு ரெ ரெக்கொயர்மெண்டஸ் கேக்குறாங்க எலிஜிபிலிட்டி
இல்ல இப்ப கொஞ்சோ அது கொஞ்சோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடச்சதுனால எல்லாரும் போய் அதுல குவியிறாங்க பத்தாயிருவா குடுத்து கோர்ஸ படுச்சா ஆமா டுவெல்த் பாஸ் பண்ணா அப்டி போய் குழுவியிறதுனால என்ன ஆயிடுச்சுனா இப்ப வந்து எல்லா எடத்துலயும் அ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குறவனுக்கு வேல இல்லாம போயிட்ச்சு ஃப்ரெஷர் எடுத்துக்குறான் எனா ஃப்ரெஷர் புதுசா வரவங்கள எடுத்துக்குறான் பத பதினெட் டாயிரம் இருவதாயிரம் சேல்ரி குடுத்தா போதும் ஆமா ஆமா இப்ப இப்ப இருவது வருஷம் பத்து வருஷம் வேல செய்றவனுக்கு வேல்யூ கிடையாது ஏன் அவன எண்பதாயிரம் குத்து வேல வக் கிணு அதுக்கு பதுலா நாலு புதுசா வர பு பு நாலு பத்தாயிருவா குடு த்து புதுசா வர பசங்கள எடுத்தனா நல்ல அவுங்கள ட்ரெய்ன் பண்ணனா போதுமே அடுத்தடுத்த அடுத்த ஆமா பாதிக் பாதி நமக்கு லாபந்தான இவன் தப் போ கரக்ட்டோ செஞ்சான்னா கூட தப்ப கரட் செஞ்சான்னாகூட நாலு பேரு செய்றான்ல
கரசு கரட் பண்றத்து ஒரு பத்தாயிருபா ஒருத்தனுக்கு குடுத்து அத கரெக்ட் பண்ணிச்சுக்கலா
அந்தமார் நெலமைலதான் இப்ப போயினுருக்குது
அது நீங்க எங்க இப்ப யுனிவர்சிட்டில படிச்சீங்களா இல்ல இன்ஸ் ட்யூட் மாரி எதானு அ எதுல போய் படிச்சீங் ஓகே அது எப்டி இது காலேஜக்கு போனீங்களா இல்ல கரஸ்
கரஸ்லயெல்லா படிக்க முடியாது கோர்ஸு டேரக்ட் ஓன்லி
செரி ஏனா அது பத்தி என்ன பெருசு எப்டி படிக்கிறாங்கனு என்ன மாரி கோர்ஸு எத்தன வருஷோ அப்டின்றது தெரியல அத
அதா அதா மூணு வருஷம் கோர்ஸு ஒரு வருஷோ இன்டர்ன்ஷிப்பு இன்டர்ன்ஷிப் ஃபுல்லாவே ஆ டாக்டர்ஸ் கூடே தா இருப்போ
ஓகே
மூணு வருஷம் கோர்ஸு இதுலயே நிறைய கோர்ஸ் இருக்குது கார்டியக் பர்ஃபயூஷன் இருக்குது கார்டியோ கேர்னு இருக்கு ஆ
நீங்க அந்த த்ரீ யர்ஸ் முட்ச்சு ஓகே
ஒரு வருஷத்துக்கு நமக்கு மாச மாசம் சம்பளம் மாரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க எட்டாயிரம் பத்தாயிரம்ட்டு
சேரி
ம்
செரி ப்ரோ ஆ வே வேறக்கால் வருது
ஆ ஓகே
ம் சேரி ஆ கட் பண்ணிடுங்க ஆ ஹலோ ப்ரோ ஆ ஹலோ ப்ரோ இருக்கீங்களா லைன்ல
ஆ இல்ல அது ஒ ஒரே நிமிஷோ
ஓகே